ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
நா சும்மாதா இருக்கே சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல எனக்கு இப்ப பசிக்கல நா ஜூஸு அந்த இதுல்லா குடிச்சிட்டு நா வெளிய போயிட்டு வந்த அதனாலா வெளிய வந்து ப பர்ச்செஸ் பண்ணிட்டு வரலான்னு போனே
ம்
அதனால நா அங்க வந்து வயிர் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டே அதா சரி பசிக்கல சொல்லி நைட்டுக்கு சாப்ட்டுக்கலா அப்டின்ட்டு விட்டுட்ட
ம் ம் என்னா பர்ச்சேஸ்ஸு ஆ ஆயிச்சிங்க
நா பேபிஸ் இருக்கா
ம் ஒன் பேபி இருக்கா
என்னா வயசு ஆவுது
டென் மன்த் ஆகுது உங்க்ளுக்கு
எனக்கு டூ பேபிஸ் இருக்குறாங்க ஆ ஃபைவ் இயர்ஸ் ஆகுது
ம் ம் ஒன் பேபிக்கு ஃபைவ் இயர்ஸ் இன்னொரு பேபிக்கு
டுவின்ஸ் எனக்கு
ஓ ட்வின்ஸா லக்கி தா நீங்க
அதுவு பாய் ஒண்ணு கேர்ல் ஒண்ணா
ஓ அப்புற என்ன ஒரே வேலையா முடிஞ்சு
ஆமா முடிஞ்சிருச்சு பட் ஃபமிலி ப்ளனிங்கு பண்ணி முடிச்சாச்சு
அதுதா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஒரே ஒரே டைம்லே எல்லா முடிஞ்சிருச்சு எங்கள மாரி ரெண்டு மூணு டைம்னாதா கஷ்ட அதுதா நீங்க ஒரே டைம்ல வச்சு ஒரு பாய் ஒரு கேர்ல் முடிச்சுட்டீங்க இதுவே ரெண்டுமே பொண்ணா இருந்து இதுவே ரெண்டுமே பயனா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க
இல்ல அதுவே போதுன்னு விட்டுருப்ப ம்கு பண்ணிருக்க மாட்ட அதுவே போது மை ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு ஒரே குழந்தையே போது அதுவே பாசங்காட்டி வளர்க்கலானுதா நாங்க ப்ளன் பண்ணதே மாசமா ஆகுறத்துக்கு முன்னாடி நீங்க இப்டி பிளான் பண்றீங்கல்ல உங்களுக்கு நா இப் இப்டி வைக்கிற வேட்டுன்னு வச்சிட்டாரு கடவுள் சரி கடவுள் கொடுத்தா வரம் பாச்சு சொல்லிட்டு நாங்க எடுத்து வளக்கறோ
ம்
பெத்து வளர்த்து இவ்வளோ சரி இப்ப அஞ்சு வயசு ஆயிச்சு இன்னு கொஞ்ச வயசு வள துட்டனா போது அதுங்களா தானா கிளம்பி தானா போற மாரி
ம் ம்
என்னமோ ஆனா இப்பயதா கம்ப்ளைண்ட் வருது அம்மா என்ன இவ அடிக்குறா அம்மா இவ என்ன அடிக்கிறா ரெண்டு மாத்தி மாத்தி அது கம்ப்ளைண்ட பண்ணி ஒரு மூலைல வந்து அழுத்துக்குன்னு வன்னிகா என்ன அடிச்ச்சுன்னு இது வந்து அழு அவ வந்து வர்ன்னிசா என்ன அடி அடிச்சிட்டான்ணு அது வந்து அழு அதுவே நம்மளுக்கு ப்ரஷர் ஆயிடு ரெண்டு ஒரே டைம்ல பெத்துக்கிட்டு பெத்து பெத்து ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்துட்ட வளத்து நைட் எல்லா தூக்கமே கிடையாது நைட் எல்லா தூக்க இல்லாம அவ்ளோ கஷ்ட பட்டோ ஒரு பொட்டு தூக்க இருக் கண்ண இப்டிதா சொருவோ கண்ண ஈத்துக்கிட்டே போவு ஈத்துக்குன்னே போகும்போது ஒரு குழந்த அழுதோன்னே இன்னொரு அந்த குழந்த அழுதோன்னே இந்த இதுவு பாத்து அழுவுவா இது அழுதோன்னே இவ பாத்து அழுவா ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டோ நாங்க பெத்து வளர்க்கறத்துக்கு இப்ப பசங்கிட்ட சொல்லுவோ இவ்ளோ கஷ் கஷ்டப்பட்டம்மா நீங்க இப்டிதமா இருந்தீங்க அப்பா மேல நெஞ்சு மேல படுத்து நீ படுப்பமா அப்டின்னு அப்டிய அம்மா அப்டிய அம்மான்னு கேட்டு புட்டு கதைய கேட்டு இங்கயா படத்த இங்க இருந்த ஒண்ணு யாரு உங்கள கேட்போ உன்ன யாருமா பெத்தா அப்டிங்கற என்ன ஆயா பெத்தா அப்டின்ட்டு போடுங்க பெத்தவ நா கேக் க்கும் போதே இந்த மாதிரி சொல்லிட்டு போடுங்க அத கடவுளே இவ்வளோ தர விளக்க உனக்கு பாட சொல்லி நல்லா படிப்படியா புரிய வச்சு எது போய் பலன் இல்லாம போயிடு
அதுதா அப்பல்லா ஒரு குழந்த பே பத்து வளர்க்கறதே கஷ்ட எப்டிதா ரெண்டையு பெத்து ஒரே டைம்ல வளர்த்தீங்களோ ஐயோ
அது நைட்டு பகலு எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லனா வந்து கண்டிப்பா வளர்ந்திருக்க முடியாது ஆனா காலையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் பசங்க கூட கொஞ்ச கொஞ்ச பசங்க கூட வந்து விளையாடுறது போறது எங்க மம்மி எல்லா இருந்தாங்க அந்த நைட் வீட்லல்லா ஃபுல்லா நா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மா நானு ஏ ஹஸ்பண்ட் மட்டுந்தா அந்தளவுக் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல
ஃபேமிலி சப்போர்ட் எதும் கெடையாது
அந்தளவுக்கு தாய் சப்போட்டு எதுமே கிடையாது ஆனா தாய் வீட்ல தா இருந்தோ ஆனா தாய் சப்போட்டு கிடையாது அவ்ங்க அவ்ங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு அவங்கவங்க போயிடுவாங்க அப்றோ நா தா வச்சு நானு எங்க ஹஸ்பண்ட் மட்டுந்தா பாத்துட்டு இருந்தோ அவரு நைட் எல்லா அவரு கண்ணு முழிச்சு அவரு பாப்பாரு பகல்ல நா என்ன பண்ணுவோ அவ்ர் தூங்க சொல்லிட்டு பகல்ல நா தான மூழிச்சு நா பாப்பே அப்டியே நம்ளுக்கு அந்த கண்ணை ஈத்திட்டே போகு போருங்களா ஒரு எப்படி சொல்றது ஏழு மணி எட்டு மணி சர் சரி ஏழு எட்டு தான் ஆகுது நம்ம தூங்குவோ புள்ள தூங்குதேன்ட்டு நம்ம தூங்குவோன்னு பாப்பா அப்பதா வந்து இந்தாமா எள் உருண்டை சாப்பிடு இந்தாமா அந்த இந்த உண்டை சாப்டு அப்றோ என்னாது பெருங்காயோ உருண்டை சாப்பிடுன்னு சொல்லி அந்த டைம் எழ்ப்பி உட்டு அப்ப போய் வா குளின் வாங்க அதுக்கப்றோ குழந்தைய குழிப்பாட்ட வாணுவாங்க அதுக்கப்றோ கொழந்தைய குளிப்பாட்டி கிளிப்பாட்டி முடிச்சிட்டு மணி பண்ணண்டே ஆகிடு அதுக்கப்றோ மதிய சாப்பாடு குடுத்துருவாங்க
மதிய சாப்பாடு குடுத்துட்டு பத்துட்டு தூங்கலான் பாத் தா இது உக்க தூங்கு தூங்காது ஒண்ணு பண்ணாது இதுதா குளிச்சு ஒட்னே தூங்கிடுதுங்களா பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுது என்ன இது குளிச்சிட்டு இவங்க பசங்கள எல்லா குளிப்பாட்டி உங் உடத்தே மணி பதினொன்னு பதினொன்ற ஆயிடுமா அதுக்கப்றோ நம்ம போய்ட்டு அதுக்கு அதுக் பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு அதுக்கப்றோ தூங்க வச்சிட்டு நம்ம பால் எல்லா கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு நம்ம பே குளிச்சுட்டு வருத்தங்காட்டி இது தூங்கியா எ ஞ்சிபுடு எழுந்த உடனே நம்ம சாப்ட்டு நம்ம திருப்பி போய் என்ன பண்ண முடியு உட்காந்த இதுல தா போய் உட்காற முடியு எதுமே பண்ண முடியாது அவ்ளோ கஷ்டபட்டோ எதோ கஷ் கஷ்டப்பட்டு ஏதோ பெத்து வளர்த்தாச்சு இன்ன அதே போது ஃபேமிலி பிளானிங்கே பண்ணியாச்சு
இதுக்கப்றோ உங்களுக்கு ஃப்ரீ தா
ஃப்ரீ தா ஃபேமிலி பிளானிங்கு பண்ணியாச்சு எந்த ஒரு ஃப்ரீ இல் வேணவே வே அப்பா வாப்பா பண்ணிர்லா அப்டின்ட்டு ஒரு வயசுலே கொழந்த ஒரு வயசு ஆனதுக்கு அப்றோ வாப்பா பண்ணிர்லான்ட்டு இழுத்துன்னு போயிட்டு எ ஹஸ்பண்டங்க இழுத்துனு போ வாடி பண்ணிர்லான்ட்டு எங்க வீட்டுக்காரரு கூட்டினு போயிட்டாரு கொழந்த ஒரு வயசு ஆனதுக்கு அப்றோ
ம் ம்
எங்க வீட்டுக்காரே வந்து பாத்துட்டு இருந்தா ஒரு கொழந்தை வந்து வீட்டுல இருந்தது ஒரு கொழந்தை வந்து எங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல இருந்து தூக்கினு வந்துட்டாரு கொழந்தை வச்சிருக்கறான்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க உள்ளயே அனுப்பிட்டாங்க உள்ள அனுப்பி நீ போய் பா தம்பி பாப்பா கூட பத்துக்கன்ட்டு
ம்
அவ்ளோ திரம் கஷ்டப்பட்டோ இப்ப இப்ப குழந்தைன்னு நினைச்சாலே சின்ன வயசுல என்னென்ன சேட்டப் பண்ணுச்சின்னு தா ஞாபகோ இருக்குமே தவிர மறு குழந்தை பெத்துக்கிறியான்னு கேட்டா ஐயோ அம்மா வேணா அப்டிதா தோணுது இதுவே கொழந்த இல்லாதவங்களுக்கு கொடுத் விததா போது நம்மளுக்கு இப்ப கொழந்த இருக்குது நம்மளுக்கு இது போது இந்த குழந்தைய வச்சு ரெண்டுத்தயு பாசோ காட்டி வளர்த்தாலே போதும்ன்ட்டு நா இருக்கறே
வேற கொழந்தையே வேண்டா அதுவு நாம ஒன் ரெண்டு வாய்ப்பு குடுத்துட்டாச்சு ஒன்னு பொம்பள ஒன்னு ப்ப ஆம்பள ஒன்னு ஒன்னு பொம்பளயா பொறந்திருந்தா செரி ஆம்பள பெ பெத்துக்லான்ற ஒரு ஆச இர்ந்திருக்கு அதா ரெண்டுமே ஒரடியா குடு த்துட்டாருல அப்றோ எதுக்கு வேற என்ன கொழ்ந்தய பெத்துக்க முடியு ஒன்னு முடியாது அதனால செரி வேணா
நா போது ரெண்டே போது
அது ரெண்டு நாங்க ஒன்னே போதுந்தானே நென்ச்சிட் நாங்க இருந்தோ
அப்ப அப்டி சொல்லுவீங்க அப்றோ பொண்ணு பொறந்ததா அட்த்து பையே வேணுன் பாத்துருப்பாங்கள்ல யாராந்தாலு ஃபேம்லிலியு கேப்பாங்க
அவுங்க என்னா சொன்னாங்க எங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்னா அ அம்மா ஒண்ணு ஒரு கொழ்ந்தய பாசோ கட்டி வள்த்துலாமா ஒன்னே போதுமா அப்டின் சொல்லிட்டு அதுக்கு அத்து நம்ம பேம்லி பிளானிங் பண்ணிக்லாமான் தா பிளான் பண்ணது ஆ சரிப்பா ஓ கேப்பா நம்ப ஒன்னே வளத்துக்கலா நம்ப ஸ்டே நம்ப ஈக்கோளுக்கு அதுவே போதும்பா அப்டின்னமேரி நம்ம சொன்னோ
அதனால நீ யான்டி இப்டி கடவுள் கடவுள் நென்ச்சா போலக்குது நீ யான்டி இப்டி பிளா ன் பண்ணி இப்டி பண்றீங்க ஒனக்கு ரெண்டா குடுக்குறேனி ட்டு ப ஃபஸ்ட்டு கருவா உண்டாங்கும்போது எங்களுக் தெரில மூனு மாசோ கழ்ச்சுதா ரெண்டு கொழந்தனாங்க எங்க அம்மாக்கு அப்டியே தூக்கி வாரி போட்ருச்சு நாப்பத்தஞ்சு நாள் செக்கப்பு போனோ
ம் அப்ப சொல்லல சொல்லிரு
அப்பப் அப்ப ஸ்கேன் மட்டுந்தா எடுத்தோ டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ணவே இல்ல
ஓ ஸ்கேன்ல எடுத்தோங்க சொல்லலியா
ம் ஹும் சொல்லல அவுங்க ஸ்கேன் எடுக்குறவங்க சொல்ல மாட்டாங்கள்ல
ம் ம் ம்
நீங்க டாக்ட்ர போய் பாருமா அப்டின்
ஆக்சுவலா நீங்க ஸ்கேன் பண்ற தே ஸ்கேன் பண்றது டாக்டர்ட்ட தானே ஸ்கேன் பண்ணிருப்பீங்க
ஸ்கேன் சென்ட்ருனு தனியா இருக்குதுல்ல ப்ரைவெட்ல
ம் ம்
அங்க எத்தது
ம்
நல்லா தண்ணிய குடிச்சுட்டு நம்ப ஸ்கேன் சென்ட்ருல போய் தண்ணி குடிச்சுட்டு நம்ப ரொம்ப அ டி வயித்துல தண்ணி குடிச்சிட் தானே நம்ப போய் ஸ்கேன் எடுப்போ அந்த ஸ்கேனு எடுக்கம் போது நம்ப போய்ட்டு அவர் கிட்ட போய் ஸ்கேன் சென்ட்ருல போய் விசாரிக்க தோனுமா நம்ம பாத்ரூம் போக தோனுமா பாத்ரூம் தா போவத்தோனு நம்ம நேரா போய் பாத்ரூமே போய்ட்டு அப்றோ என்ன பண்ட்டாங்க போய்ட்டு வந்து கீழ ஒக்காரத்தங்காட்டி ரிப்போட்டு கைக்கு வந்து நின்னுடு நீங்க போய் எதோ என்னாச்சின் கேக்க த்துக்காட்டி இல்ல நீங்க டாக்ட்ர போய் பாத்துங்க அப்டின்ருவாங்க ப்ரைவெட்டா தானே நாங்க பாத்தது அதனால அவுங்க சொல்லல அங்க டாக்ட்ரு அங்க இருந்துன்னாங்னா சொல்லி இருந்திருப்பாங்க
ம்
நாங்க பிரைவெட் ஸ்கேன் சென்ட்ரு ஸ்கேன் சென்ட்ருன் தனியா இருக்குதுல்ல அங்க போய் நாங்க ஸ்கேன் எட்த்தது
ம் ம்
ஆய்ரோ ரெண்டாய்ரோ குடுத்து எடுத்தது அவ்ளோதா ஆனால செரி சொல்லிட்டு டாக்ட்ர போய் பாக்லான் போனோ அதுக்கப்பறோ பாக்கல அது எதுமே சொல்லல அப்ப க்ளியரா தெர்லியா இன்னான்னு தெர்ல சொல்லல மூணாம் மாசோ ஸ்கேன் பண்ணுவாங்க பாருங்க அப்பதா ட்வின்ஸு சொன்னாங்க அப்ப கூட எ ஹஸ்பண்டு சென்னைல இருந்தாரு ரி சொல்லலான் பாத்தே எங்க ஹஸ்பண்டுக்கு சந்தோஷோ தாங்கல அத நேர்ல பாக்கற குடுப்பன கூடி எனக் இல்லாம போய்டுச்சி பெத்துட்ட பிள்க்கு ஏ ன்டா ரெண்டுத்தி பெத்தோன்ற மாரி அவளோ கஷ்டப்பட்டோ அவளோ கஷ்டப்பட்டு ஐயயோ இது பேசற பேச்சுக்கி எம்மா என்னாலல்லா முடியில என்னால்லா முடியில இது கிட்ட பேசவே முடியில வாயி செம்ம வாய் அடிக்கிது அப்டின் இப்ப எங்க வ ஹஸ்பண்ட் சொல்வாரு இந்த வாய்
ம்
இருக்குது பாரு வாயி உ வாய வச்சி தச்சிடுவன்னுபோ உ வாய வச்சி நா தச்சிடுவ அப்டின்னுது அது அத நல்லா இதுக்கிது அவ் இப்ப பேச பேச கூட கூட கூட பேச பேச இவுருக்கு இன்னா வர்து ஐயோ எம்மா செம்ம வாய்டி அம்மா இது கிட்ட பேசவே முடிலன்னா இது உங்கிட்டதா பேசவே முடியில ஃபோனே பண்ணாத நீயி எப்ப பாத்தா ஃபோனே பண்ணினுக்கற நொய்யி
ஹ
பண்ணிகினே இக்கற அதுக்கு அவரு சொல்லுவாரு நா உனக்காடி பண்ணே எங்க ஏ ஏ பொண்டாட்டிக் தானடி பண்ணேன்னா ஏ உம்பொண்டாட்டி இங்க யாரு யாரு இல்ல இங்க போ ஃபோன வையி அப்டின்ட்டு போய்டு நீ மங்கைட்ட ஃபோன குடு பேரு சொல்லி சொல்லுவாரு அ அப்பதால்ல அது
ம்
பிசியா இருக்கறாங்க ஜாமா கழ்வுறாங்க நீ அப்பறமா பேசு வை அப்டிங்கு இதுங்ளே பேசி இதுங்ளே அ ஆம்மா இவ்ளோ பேசிட்டு வச்ச உட்னே அவுரு இன்னா பண்ணுவாரு இன்னா பண்ணுவாரு ஃபோன பேசின்னே இர்க்கும்போது ஃபோன கட் பண்ருவாரு சேரி சொல்லிட்டு இது வச்சிருதா புசு புசுக்னு கட் பண்ணி வெச்சிருதா கட் பண்ட்டு உள்ள எத்துன் போய் ஃபோன வச்சிரு திருப்பி ஃபோன் பண்ணுவா பாரு எப்ப பாத்தால் ஃபோன் பண்ணினே இருக்கற உனக் வேலயே இல்லியா அப்டின் கேக்கு அதுக்கு
ம்
பண்வாரு நானா பாத்து சேரி எத்துன் வாடி அப்டின் சொன்ன உன்னே அம்மா அப்பா ஃபோன் அட்ச்சிகிட்டே இக்கறார்மா இந்தா புடி அப்டின் சொல்லி பேசி குடுக்கு அப்பதா மங்கா சத்தியமா என்னால வாய் குடுக்க முட்ல என்னால பேசவே முட்ல இத பெத்ததுக்கு நாலு மாட பெத் திர்ந்தாலு பால குத்துருக்குன்டின்றாரு அது பால குத்தாலு ஒரு புண்ணியங்கெடச் சிருக்குன்டினுவாரு அதுக்கு நா இன்னா பண்ணுவே பெத்தாச்சி வளத்தாச்சி இதுக்கப்பறோ இன்னா பண்ணனு அனுபவிக்கணு அத மட்டு செஞ்சா போது போ அப்டின்ட்டு போய்டறது அதுக்குதா இன்னா பண்றத்து
ரி பேச மாட்டானா
பையன் பைய வந்து ஃபோன் அந்தளவுக்கு போ எடுக்க மாட்டா ஃபோன் வந்தா மட்டு அட்டன் பண்ணுவா அட்டன் பண்ணி அம்மாட்ட குடுப்பான்ன உன்னே அம்மாட்ட எத்துன் போய் குடுத்துருவா ஆனா பொண்ணுகிட்டதா அவுருக்கு பேச புடிக்கு ஏனா இதோதா இந்தளவுக்கு வாய் அடிக்கிதுல்ல
ம் ம்
பேசுடான்னா அப்பா என்னா பண்றா ஊட்டுக் கெளம்பி வா எப்பா பாத்தாலு ஊட்டுக் கெளம்பிவாண்ணுவா அதா இருந்தான் சித்தியே வாய் கூடோ கூடோ கூடோ வாய் அடிச்சினு இருக்கு நீ வண்டிய வண்டி டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு அந்த டிராவல் பண்ணினே இருக்கு போது அவுங்க பொண்ணு வீடியோ கால் பண்ண சொன்னா டக்குன் பண்றுவாரு அவே பைய வீடியோ கால் பண்ண சொன்ன டக்குனு பண்றுவாரு இதுவே நம்ம பண்ண சொன்னோன்னோனு வேச்சிக்க ஐயோ வண்டி ஓட்டின்னு இருக்குறே நா அப்றோ பேசுறவை அப்டின்னுவாரு இதுவே நீ வண்டி ஓட்டின்னே இருக் இருக்கு போது நீ அவ பொண்ணு பேசுதுன்னு வெச்சிக்க அவ ஒரு மணி நேர ஆனாலு அந்த வண்டி ஓட்டிகினே பேசுவாரு அந்த நானு அப்டியே சொல்லி பாத்தே கேட்டா அது கொழந்த புள்ள அது பேசறது எவ்ளோ அழகா இருக்குது அப்டின்னுவாரு அப்ப நா மட்டு என்ன எப் அப்புடி பேசற இன்னம்னா நீ எப்ப பாத்த சண்டகாரி சண்டகாரிமேரி சண்டதாண்டி வாங்குவே இன்னுவாரு ஆ சேரிப்பா ரைட்டுப்பா இதுக்கப்றௌ எனக்கு ஃபோனே பண்ணாத இன்னுவை நா உனக்கெல்லா பண்ணல உனக்கு ஃபோன் பண்ணா எயா பொண்ணுகிட்டு குடுத்துரு நீ பேச தேவல்ல அப்டின்ருவாரு அதனால்தா இது அவரு கிட்ட வந்து என்னா பண்ணு பேசுறவரைக்கு பேசு பேசி முடிஷ்ட்டு அவரால பேச முடியலன்ற பட்சத்து அம்மாட்ட குடுன்னு வெச்சுக்கோ அது குடுக் குடுக்கவே குடுக்காது நா அதே வார்த்த சொன்னே நீதானே பொண்ணுட்ட பேசுறன்ன எதுக்கு ஏங்கிட்ட பேச வரன்னா என்னால்ல பேசவே முள்ளடி வாய் வலிக்குதுடினு வாரு ஒரே வார்த்த அந்த மேரி பே அது மேரி